ஹலோ சொல்லுங்க தோளா
என்ன பண்றீங்க சாப்டிங்களா
சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ இதேதா சாப்பிட்டே
உம் என்ன ப்ரோ
இப்பதா சாப்பிட்டக்கா
செரி செரி மணி பது மணி இவ்வளோ நேரோ ஆகுது இப்பதா சாப்பிட்டீங்களா
ஆ ந மதியமே லேட்டா சாப்பிடனா செரி ஈவினிங் நம்ம தூங்கறதுக்கு லேட் ஆகுமா அதனால லேட் ஆயிடுச்சு சாப்பிட சீக்கிரோ சாப்புட்டா திருப்பியு நைட் தூங்கும் போ பசிக்கு எங்க அம்மா கேட்டா என்ன அடிப்பாங்க என்னாத்த என்ன கேக்குறேனு அதனால நீ என்ன சாப்பிட்டீங்க
தோச தா தோச தக்காளி சட்னி சாம்பார்
ஓ நீங்களே குக் பண்ணி நீங்களே சாப்பிட்டீங்களா
நம்ம சாப்பிடுறதுக்கு நம்மதா குக் பண்ணணும் ப்ரோ
அப்படி இல்ல கா இ இல்ல இன்னைங்க எல்லா வரு வக் பண்ணிட்டு வந்தீங்க வீட்டுல யாரு குக் பண்ணி வெக்கிலேயான்னு கேட்டே
ம்ச் இல்ல இல்ல இல்ல
அ அந்த மீன்ல கேட்டே உம் எப்படி போச்சு இன்னிக்கு டே எல்லா
நல்லா போச்சு
ஆ
உங்குளுக்கு எப்படி போச்சு
சுமாராதாங்க போச்சு நெறையா சொதப்பல் நெறையா நறையா வந்து எப்படி சொல்றது அது உம் டக்குன்ன தமிழ்ல வர மாட்டேது ஆ நெறைய அந்நிய என்ன சொல்றது தேவையில்லாத வம்புங்கள் நெறைய வந்துட்டு
ஆ நம்மளா பேசான்ட்டு இருந்தா ஒண்ணு ஆகாது நம்மளா தேடிப்போ போய்தா அந்தப்
நா பேசவே இல்லெக்கா சைடுல வீட்லயே இருந்தே தானே தெரியவந்ச்சு
ம் அப்போ அங்கெங்க வந்து
ஒன்னு பண்ண முடியாது அதுதே வீட்லயே ஒக்காந்ட்டே எங்கெயு போல
ம் ஜாப்புக்கு எங்கயா போலால ம் முடுச்ட்டோம்னா காலேஜ் முட்ச்சுட்டா போலாங்க
காலேஜ் முட்ச்ட்ட மண்டே பழைய கம்பெனிக்கு வர சொல்லிக்கிறாங்க சென்னை தா போனு சென்னை போனு நா பொயிட்டு இப் எப்டி ட்ரஸ் ஸலா எத்துன்னு போறதா இல்ல போய் விசிட் மட்டு பண்றலாமான் யோசிக்கிறே
சென்னைல எந்த கம்பெனில ஒர்க் பன்றீங்க
குருமன் கா
அதெங்க இருக்கு
கோடம்பாக்கம் பி பி ஓ
செரி செரி கால் சென்ட்ரு அது நைட்டு தான இருக்கு கால் சென்ட்ருலா
ஆ நம்ம அது வந்து யு எஸ் ப்ராசஸ் தா நைட் ப்ரா நைட்டு நைட் ஷிஃப்ட்டு இது மார்னெங் ஷிஃப்ட் தா வரு நம்பொ இது எப்டின்னா பேங்க் ரிலேட்டட்ல்ல
லோன் லோனு ஆ செரி செரி கிரெடிட் காடு வாங்க சொல்லி
நீ் எங்களுக் கிரெடிட் காடு இல்ல ஆப்ல ஒன்னு வரு
சேர் சேரி
எங்க ப்ராசஸ் கொஞ்சொ கிரிட்டிக்கலான ப்ராசஸ்ஸு ஆனா அந்த ஆப்ப பத்தி யாருக்கு தெரியாது பட் இருந்தால்யோ இது வந்து தெரி வாங்கிக்கிறவங்களு கட்ணு ஆனா ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் கா இதுல
ம் ம்
ஆப் லோன் மட்டு எத்துடாதீங்க
ம்
ம் உங்களுக்கு அதுதா இ எம் ஐ கட்டியே நாமொ சாக வேண்டியத்தா
ம் ம் அப்போ அந்த ஆப்புக்கு போகவே கூடாது
நீங்க வந்து வட்டி கூட வாங்கிலா அவுங்கள இன்னகி நாளைகி சொல்லி சமாளுச்சுக்கலா
ஒங்களுக்குலா சேல்ரி ஒங்களுக்கு சேல்ரி தரணும்ல அதுக்காண்ட இந்த ஆப்ல பண்ணி உங்கள ஆட்சியத்துல உக்கார வச்சுருக்காங்க ஆஃபிஸ் ரென்ட் தரணும்ல எல்லாமே தரணும்ல அதல்லா எங்கட்டதா வாங்குவாங்க பொல
ஆமா நீங்க உங்ககிட்ட ஆமா நீங்க தானே அத நம்பி வாங்கி ஆகனு அவுங்க அப்டி சொல்ல வல்லனு இப்போ நம்போ வந்து வொர்க் பண்ணாதா சேல்ரி அங்க போய் சும்மா ஓபி எல்லா அடிக்க முடியாதுல்ல எதாச்சு கலெஷன் பண்ணுவோ அ புரியுதுங்கா
டார்கெட் டார்கெட்டு
எனக்கு மன்த்லி த்ரீ லேக்ஸ் டார்கெட்டு
செரி டூ லேக்ஸ் பண்ணிங்கன்னா
த்ரீ லேக்ஸு பண்ண முடியாதுக்கா
ம்
அ த்ரீ லேக்ஸ் அதாவது மன்த்லி ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் புடிக்கலா டு பாய்ன்ட் டூ முடிகலா டூ பாய்ட் ஃபை டு முடிக்கலா ஏன்னா கட்ற கட்றன் சொல்லுவாங்க இன்னைக்கு நாளகினு தள்ளி போய்ரு ஒருத்த நெக்ஸ்ட் மன்த் கத்துவா இல்லனா அதுக்கத்த மாசந்தா கட்டுவா அவங்ககிட்டயு இருக்கணுல நம்போய் அவங்கள என்னானு கேக்க முடியு அவங்கிட்டயு இருந்தாதா கட்ட மு கேக்க முடியு நம்ம ஒங்க ஒர்க்கு எப்டிக்கா நல்லாருக்கா
எதோ போது நல்லாருக்கான் கேட்டா என்ன சொல்ல
இல்ல வேல பாக்கணு புரியுது வேலல அது அந்த என்ஜாய்மெண்ட்டு அந்த பிரஷர்லா இருக்கு இல்லேன்லா சொல்ல அதெல்லா இல்ல
இருவத்தஞ்சு நாள் ஹேப்பியாதா இருப்போ
என்ன மாரியேக்கா அந்த லாஸ்ட் ஃபை டேஸ்
ஆ ஆ ஃபைவ் டேஸு லாஸ்ட் ஃபை டேஸ் கூட கெடையாது லாஸ்ட் டூ டேஸு அடுத்து மன்த்லி டூ டேஸு
ம் ம் ம் எனக்கு எப்டினா ம ஃபஸ்ட்டு டே மன்த் ஃபஸ்ட்லந்து மன்த் டுவெண்டி ஃபைவ் வரையு பிரச்சன கெடையாது அந்த டொன்ட்டி ஃபிஃப்துலந்து டுவெண் தேர்ட்டி வரையு தேர்ட்டி தேர்டி தேட்டி ஒன் இருந்த தேர்டி ஒன் வரையு ரொம்ப கஷ்
ம் ம்
பிரஷர் ஓவரா பில்ட் ஆகு
ம் ம்
ஏன்னா ஏ மன்த்லி என்டு முடியுதுல்ல டார்கெட் அச்சீவ் பண்ல டீம் ஒர்க்கா முடியணு டீம் ஒர்க்கு மொத்தோ டுவல் லேக்கு அசைன் பண்றாங்க்கா இப்போ நாங்க டுவல் லேக்ஸ்னா நம்ம வந்து நம்ம எஸ்பீரியன்ஸுக்குதா அப்ப பிரஷர் வரு பிரஷர்கிட்டயா குடுக்க முடியு அந்த டுவல் லேக்கயு நம்மள் நாமதா வந்து அது பிர ப்ரஷர் ஆன் பண்ணி நம்ம ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னா முடிக்கணு த்ரீ குத்தா இல்லனா மேம் வந்து எ என்னா வேல செய்ற இவ்ள நாளுக்ற உனக்கு சும்மாவா சேலரி குடுத்துனுருக்து அவங்க அப்பயே அம்ச்சிருவாங்கல்ல
ஆமாமா
ஆ எங்க இதெல்லா டுவெண்டி ஃபை டே
கால் சென்ட்ர பொறுத்த வரைக்குமே அப்டிதா
இல்ல டுவெண்ட்டி ஃபை டேஸ் எல்லா ஒர்க் பண்ணிட்டு அந்த ஃபைவ் டேஸ் சேல்ரி குடுக்குற டைம்ல அவ வேலய விட்டு தூக்கிருவா அப்ப அந்த டுவெண்டி ஃபை டேஸு வேல செஞ்ச சேலரியே தர மாட்டா இதுல யாருக்கு பெனிஃபிட்டு ஆஹங்கா
அதாவது லேபர் ஆக்ட்படி அதெல்லா சேல்ரி தரணு
ம் இது இதெல் இதெல்லா நம்போ யார்ட போய் கேக்க முடியு
ஆஃபிஸ் போடும்போது அதாவது வேலைக்கு சேக்கும்போது அக்ரிமெண்ட் போட மாட்டாங்ளா
ஆஹாங்கா
அப்போ ஒண்ணு பண்ண முடியாது
நா நாலா வெச்சுக்கோ நேர்க்கு நேரா சண்ட போட்ருவ
ம்
எனக்கெலா நா செஞ்ச ஒர்க்குக்கு எனக்கு இது குத்துருங்க
ம்
என்னா சொல்றீங்க
என்னா சொல்றீங்கன்னா அப்ப நல்ல கம்பெனியா பாத்து வேலைக் போனு ப்ரோ
கண்டிப்பா நல்ல கம்பெனியா பாத்துதா வேலைக் போணு நீங் சொல்றது நாலா ஒர்க்கு போய் நா வந்து இந்த பெங்களூர் சைடு தேடினு இருக்க ஒர்க் எதனா கெடச்சா எனக்கு நியர்பை பெங்களூர் வேற அப்டி போயிட்லானுயிருக்க சென்னை வரது ம் சென்னை நல்ல ஏரியால்லா சொல்லல டிராபிக் அதிகோ அங்க வந்து ரூம் ரென்டு அதிகோ சேஃபு நாலேஜு கெயின் பண்ண முடியாது நாலேஜ் கெயின் பண்ண முடியாது இதே பெங்களூர் போயிட்டா இந்த லாங்குவேஜு கத்துக்லா அங்க தெலுகு மலயாளோ ஹிந்தி எல்லாமே இருக்கு எல்லாமே நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்லா அதனால சொல்றே அதுக்குனு தமி சென்னை கொரலா சொல்லல சென்னையில வந்து அவ வந்து ஃபாஷியாலிட்டி பாப்பா
ம் அப்டில்லா இல்ல சென்னை காரங்க ஃபாஷிலிட்டேயே பாக்க மாட்டாங்க
நா வந்து சென்னைக்காரன சொல்லல நா வந்து கம்பெனியக்கார சொல்ற கம்பெனியில சொல்ற நீங்க நா தா சொன்ன நானே சென்னை தா சென்னைய பத்தி தெரியாதா ஃபாஷிலிட்டினா இப்ப வந்து அங்க வந்து இந்திக்காரன்னா இந்தி இந்தில இந்தி தா லோன் லோன் வாங்கிப்பாங்க அவுங்க ஃபுல்லா அவுங்கள கேதர் பண்ணு அங்க போனா ஹிந்தி மட்டுதா பேசுவாங்க நம்ம தமிழ் போய் பேசுனா நம்மளுக்கு புரிமா அவுனுக்கு
புரியாது
ஆ இதே நீங்க அதர் ஸ்டேட்டுக்கு நம்மோ நம்ப லாங்குவேஜ நம்ப எத்துனு வேற ஸ்டேட்ல பேஸ்னா நம்ளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதனாலா நம்ம அங்க வந்து போன நாலேஜ் கத்துக்லா எல்லா லாங்குவேஜு கத்துக்லா இங்கனா நம்மளுது நம்ம இப்போ பெங்ளூர் போனா தமிழ் காரனா டொண்டி ஒன் ல டொண்ட்டி ஒன் தௌசண்ட் சேல்ரி ஸ்டார்ட்டிங்கி
ம்
இதே நீ சென்னைக்ல வந்தானா ஒனக்கு ஃபிப்டின் கே தா சேல்ரி சசாட்டிங் ஃபோர்டின் கே தா ஸ்டாட்டிங் தமிழுக்கு அதே ஹிந்திக்கு எயிட்டின் கே டொண்ட்டி ஒன் கே சேல்ரி ஸ்டாட்டிங்கு இப்ப யாரு இங்க இது நா வந்து சேல்ரி அ சொல்ற நம்ம தமிழ் எல்லா சொல்லல்ல
ம் ம்
ம் அதுதா மத்தபடிலா இல்லகா எனக்கு சென்னை ரொம்ப புடிக்கு ஏன்னா அங்க வந்து லாட்டாஃபு சுத்தி பாக்க ஏரியாஸ்லா இருக்கு
அதாது பெழைக்க ஒருத்தவங்க வந்தாங்கன்னா சென்னை வந்தாங்கன்னா பொழச்சுப்பாங்க
ஆமா சென்னை வந்தா பொழச்சிக்கிலா நானு சென்னை வந்து ஒன் மந்த் தலவேலத்தேன்னங் தெரியுமா தேடு தேடு தேடு தேடினேர்ந்தே அப்றமா லாஸ்ட்டா ஒரு ஃப்ரெண்டு் மூலமா அதுவு ஒரு இன்டிர்யூ போன அங்க பாத்து பேசணோ அந்த பர்சன இது வேலைக்கு வாந்கதாங்க அங்க போயிட்டு அங்க ஒ வ ட்ரைனிங் அட்டண்ட் பண்ணிட்டாலு ட்ரைனி்ங் செட் ஆய்ட்டாலு அங்க போயிட்டு வேல செய்ல இந்நொறு கம்பெனி போன அந்த பைய எதுக்கு வேலகி வந்தா அங்க வேல செஞ்சோ நானு கடைசியா சென்னைக்கு போன ஈசியா ஃப்ரெண்டு பழகில்லா
ஆமாம்மாம்மா அது உண்ம
ஆனா கரெக்டாதா பேசணு எதுனா கொஞ்சோ அப்டிப்டின்னு பேசுனா நாம லாக்காய்ருவோ
அதொன்னு
ம்
ப்ளாக் மெயில் பண்ணி
பிளாக் மெயிலு ப்ரச்சன இல்ல சண்ட அவளே பழையி தந்துரு செரிங்களா அவே பழகி பழைய பழம எல்லா சண்ட எல்லாம் போடகுடாது
உம் உம்
அதுதாங்க மெயின் உங்க ஆஃபீஸ்ல எப்டிக்கா இந்த மாரி சண்டே எதுனா வருமா
ச அப்படில்லாம் வராது எங்க ஆட்டில அவுங்களு வேலை இருக்கும் க்கு ஒரு வேவருக்கும் ஆய்ட்டாரோ தருப்பரு அது பார்வ ம்ம ஆ நாலுதா நாலு டேபிள் சரிய்னு பாத்துட்டு நல்லா தூங்கி ருவாரு செரினு விட்டாச் அப்
ஓகே ஓகேக்கா
உம்
உம் நா எங்கக்கா நம்ம போற கம்பளி எல்லாம் சண்ட சச்சரவு வாவே இருக்கு ஒண்ணு போனா டீவ்ன்ல ப்ரச்சன வந்தா ப்ரச்சன இல்ல நாம பேசிர்லா டீம் டீயல்கிட்டே சண்ட வர்றதுன்னா நாம என்னா பண்றது நம்பளதா டார்கெட் பண்ணுவா
அத எதுக்கு அவர் கூட சண்ட வந்தது
ம் அவருடையா லீவ் கேட்டு லீவ் தர்ல்ல நானே லீவ் எத்துட்டே இங்க ஒர் வீட்டுலயே எமெர்ஜென்ஸி சிச்சுவேஷன் கொடுக்கமாட்டேனாங்கோ நா போய் நேரா மேனேஜர் அம் சொல்ட்டு நானு டீம் லீடரு மேனேஜர் உ டீம் லீடர சொல்லி சண்டப் போட்டோ நா வந்து மேனேஜரு நம்பரைஸ் பண்ணாங்க மேனேஜ் தே அவளே வேலைலந்து தூக்கிட்டாங்கோ அதுக்கப்றம் பாத்தா அவே டீம் பசங்க என்ன பிச்சியறாங்க நா எனா பண்ணுட்டு
உம் உம் அத அவங்க பண்ணதுக்கு அவுங்க வேலைய தூக்கிட்டாங்க
மா நா வந்து நீ லீவ் தர்ல்லையா நானேதா மேனேஜர்கிட்டே பர்மிஷன் கேட்டே கரெக்ட் தானேங்கா கரெக்ட் தானே உம் சேரிக்கா நம்மளுக்கு குடுக்கப்பட்ட நேரோ முடிந்தது அடுத்த கால்ஸ்
இல்ல ப்ரோ பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு நிமிஷோ வரையு பேசலா ப்ரோ பதுனோர் நிமிஷோ ஆகுது செரி பேசுங்க அடுத்த கால் பண்ணுங்க
ஆ ஓகேக்கா ஓகே ஆ ஓகேக்கா ம்